நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்காறங் வேலல்லா ஆய்டுச்சுங்ளா
வேலிங்களாங்க இதுக்கு மேல தாங்க ஸ்டார்ட் பண்ணணு இப்பதா காபி குடுத்தி காபி குடிச்சியாச்சு
ம்
நா இதுக்கு மேல தா சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணனு நீங்க நீங்க என்ன சமைக்கிறதா இருக்கீங்க
நாங்க டிஃபன் செய்யலான்னு இருக்குறோ
டிஃபன்
ம்
நா என் பையன் பாத்தீங்கன்னா சப்பாத்தி கேட்டு இருக்கா சப்பாத்தியு உருளைக்கெழங்கும் செய்ய சொல்லிருக்கா சரி அத செஞ்சு குடுக் திலான் பாக்குற டைம் இருந்தா சப்பாத்தி உருளக்கிழங்கு செஞ்சு குடுப்ப இல்லையா சப்பாத்தி செஞ்சுட்டு ஜாம் தடவி குடுத்துடுவ
டைம் இருந்தா என்ன உருள க்கழங்கு எவ்ளோ நேரம் செய்யணு சப்பாத்தி மாவு பிசையறதுக்குள்ள விசில் வந்துர போது
விசில் வந்துர போதுதா இங்க வேல செஞ்சுட்டு வீட்ல போய் டயர்டா இருக் குமா எப்படா படுத்துக்கலான்ற மாரி தா தோணும் சின்ன வேல கூட எனக்கு என்னமோ பெருசா செய்யற மாரி இருக்கும் அதனால
உம்
முடிஞ்ச வேல என்ன செய்ணுமோ அத மட்டு செஞ்சு குடுத்துட வேண்டியது நாங்க என்னம்மா நாலு பேரு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சப்பாத்தி இருந்தா
ஆ போதும்
போது
உம் வீட்ல செய்றவுங்க யாரு இல்லையா சமையலு
உம் இருக்காங்க இருக்காங்க முடிஞ்சவரய அவுங்க சமைப்பாங்க முடியாத பட்சத்துக்கு நா போய் சமைக்க வேண்டியதா இருக்கு
கஷ்டந்தா இந்த வேலைக்கு போய்ட்டு வந்து சமைக்கணுன்னா கஷ்டந்தா வேல இல்லையே என்றோ வேல இருந்தாலு கஷ்டமா இருக்குது இல்லன்னாலு கஷ்டமா இருக்குது அது ஒரு டைமிங் இருந்தா சரியா போயிடும் காலையில் ஒரு ஒன்பது மணி பத்து மணிக்கு போயிட்டு ஒரு நாலு அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டா அது கொஞ்சோ இதுவா இருக்கும் வேல செய்யறதுக்கு திப்பா நல்லா செய்றது பசங்கள பாத்து
உ உம் எங்க காலையில இருந்து பாத்தீங்கன்னா வேல செஞ்சுட்டு வீட்லயு போய் வேல செஞ்சுட்டு திருப்ப காலையில நாம எழுந்து அ பசங்கள ஸ்கூலுக்கு கிளம்பிறது சமைக்குறது பண்றது கழுவுறது எல்லாமே பண்ணிட்டு திருப்பம் ஆதபதியா நாம குளிச்சிட்டு சாப்புட்டு கூட முடியாத ஓடி வந்து இங்க வேல செஞ்சுட்டு
உம் உம்
அது வாழ்க்கையில ரெஸ்டெ இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்மா
அதா வேல இந்த வெளி வெளிய வேல போணுன்னா அது கஷ்டந்தா வீட்டுல வேலை பாத்துன்னு வெளிய போணுன்னா கஷ்டம் ஒன்னே வீட்ல வேல செய்யறதுக்கு யாருன்னு இருக்கணு இல்ல வெளியில செய்றதுக்கு இருக்கணு வெளியில போவாத வீட்லயே இருக்கன்னு கஷ்டந்தா
கஷ்டம்
பசங்க டியூஷன் போயிடுறாங்களா வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வந்துட்டு
ஸ்கூல்லருந்து வந்துட்டு டியூஷன்லா போறதுல்லம்மா
உம்
ஒர்க் இது அப்டியே வீட்லயே படிச்சுறாங்க ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு வர்றதே ஆர்ற மணிக்கு தா வருவாங்க
உம்
அதுக்கப்றோ பாத்திங்கன்னா வீட்லே ஹோம் ஒர்க் எழுதற்த்துக்கு படிக்கற்துக்கு சரியாரு க்கு எங்கந்து டியூஷன் போய் படிக்கற்து
பசங்கள்ல்லா இப்போ டியூஷன் போட்றாங்களே அதனால
ம் அது தா ஸ்பெஷல் க்ளாஸ் இருக்கு ஸ்பெஷல் க்ளாஸ் இருக்கறதனால்ல ஒண்ணு நா டியூஷனுக்கு போவேண்டிய அவசியோ இருக்காதுல்ல
ம்
அது அ வீட்லே வந்து ஹோம் ஒர்க் எழுதிட்டு எல்லா முடி க்கற்துக்கு பசங்களுக்கு கரெக்டாருக்கு
ஆ ஹா
ஆ
பாத்தீங்கன்னா வந்து ஹோம் ஒர்க் எழுதற்து ப்ராஜெக்ட்டு அது இதுன்னு குட்த்தறாங்க அதுக்கே நைட்டு பதினொன்னு பதினொன்ற ஆயிடுது அத முடிச்சு ட்டு அவுங்க திருப்ப ஹோம் ஒர்க் எழுந்து எழுதிட்டு திருப்பய்யு விடிய காலைல வேற எழுந்துருவாங்க அவுங்க எழுற டைம்ல நம்ளுக்கு தூக்கமு வர்றதில்ல அப்டியே போது
ம் ம்
இதுல எங்கெருந்தமா ஒரு நாள் லீவு குடுத்தா போது நல்லா தூங்கணு நல்லா சாப்புட்ணுன் தோணுது
இது கொழம்பல்லா எப்டி செய்வீங்க நீங்க சாம்பார் எல்லா சாம்பார் பொடி செஞ்சு வச்சுப்பீங்ளா
சாம்பார் பொடி இல்லெல்ல ம் முடிஞ்ச வரையு எ அம்மா எனக்கு செஞ்சு குட்த்துருவாங்க முடியாத பட்சத்துக்கு கடைல வாங்கிக்குவோ அம்மா செஞ்சு வச்சிருவாங்க ஆ அந்த சாம்பார் பொடி அப்பறோ கறி மசாலாக்கு அதெல்லா அம்மா செஞ்சு குடுத்துருவாங்க நெய்யி மொதல் கொண்டு எனக்கு அம்மா கிட்டருந்து வந்துடு ஆ அதெல்லா பாத்தீங்கன்னா தேவயானம்மோது வந்துரு அத சமச்சிப்போ இல்லாத பட்சத்துக்கு கடைல வாங்கி சமைப்பே
ம் ஹும்
நீங்க மா நீங்க ச நீங்ளே செஞ்சுக்றீங்களா
ம் சாம்பார் பொடியெல்லா செஞ்சுக்கிறோ நாங்ளே
இது எப்டிமா செய்றீங்க
சாம்பார் பொடி மொளகா தனியா
ம்
இல்ல மொளகு சீரகோ உளுத்தம் பருப்பு எல்லா பருப்புகளு அதுக்கு எவ்ளோலோ போட்னுமோ அவ்ளோலோ போட்றோ இப்போ ஒரு கிலோ மொளகா ஒரு கிலோ தனியா
ஆ
ஆ ஒரு கால் கிலோ பருப்பு வகைங்கள்லா இந்த உளுத்தம் பருப்பு கல்ல பருப்பு தோரம் பருப்பு மெளகு சீரகோ வெந்தியோ கருவேப்பில அரிசி ப கொஞ்சோ கல்ல எல்லாமே வற்த்துட்டு லேசா பொடி போட்டுனு வந்துருவ ம் இப்ப ஒரு ஏழு எட்டு மாசோ வரும் போட்டம்ன்னா ம்
ஆ ஆம் அ எங்களுக்கு அப்டிதா செஞ்சு குடுப்பாங்க ஆனா அது போட்டு அதுல லை ட்டா பாத்தீங்கன்னா இந்த முருங்கக்கா இருக்கு இல்லைங்களா அத காய வ ச்சு அதையும் பொடி பண்ணி போட்டு குடுப்பாங்க வந்த மனமாக இருக்கும்மா
ம் ம் ஆமா இப்போ யா யாரோ சொன்னாங்க எனக்கு அந்த மாரி முருங்கக்கா காய வச்சு பௌடபோள்ஸ் சாம்பார்லயு வெறு சாம்பார் வெறு முருகக்காவே காய வச்சு பொடி போடுலாமா
ஆமா அந்த மாரிதா பண்ணி குடுக்கு அம்மா அந்த பொடில கலந்து குடுத்துருவாங்க எனக்கு
ம் ம்
பாத்தீங்கன்னா அந்த சாம்பாரு முருங்கக்கா சாம்பார் எப்டி வைக்கரோ அந்த மாரி மனமா இருக்கு ஆமா அந்த வடகோ
ம்
வடகோல்லா செய்வீங்களா நீங்க
ம் செய்றதுல்ல வாங்கதா எங்க அக்கா அவுங்க செய்வாங்க அவுங்க குடுத்துருவாங்க
ம் ம் வடகோ அதெல்லா போட்டு சாம்பார் வச்சா அவ்ளோ மனமா இருக்கு ஆனா இப்ப அந்த டேஸ்ட் வரதில்லல ம்
வரதில்ல அது போட்டாலு வரத்தில்ல இப்போ காயங்களே டேஸ்ட்டு கம்மி ஆயிட்டு இருக்குது எது ஏதோ போட்டு வளைய வைக்கிறாங்கோ அது டேஸ்டு யாயிருது முன்ன மாரி இருக்கறது இல்ல தக்காளி கூட பாருங்க தக்காளி தொக்கு சேஞ்சோம் னா எவ்ளோ நல்லா இருக்கு அப்பல்லா இப்போ இந்தந்த தக்காளி சட்னி கொழைவே கொழைம மாட்டேன்து
கொழைய அந்த தக்காளி பஜ்ஜே ஆகு கடைஞ்சா கூட அத கடைய முடியல
ம் அப்டிதா இருக்குது ஹைப்ரெட் மாரி இருக்குது ம் நாட்டு தக்காளி எங்க பக்கம் பாக்குறதே இல்ல நானு
ஏ ஏமா நாட்டு தக்காளி எல்லா இப்போ அதாவது மின்ன குட்டி குட் டியா இருக்கு ஒரு தக்காளி போட்டாலும் புளிப்பு அவ்ளோ வரு இப்ப பத்து தக்க ம் அ அ ரெண்டு களர்ல இருக்கு ஆ ஒரு ஆவரிலே வெந்து போற மாரி இருக்
ம் வெந்தா காய வெந்து ட்டாலும் இந்த தக்காளி பழோ வேக மாட்டேந்து அதுக்கு அவ்ளோ மரு ந்து அடிக்கிறானுங்கோ அதனால அது இதுவாவ மாட்டேன்து
ம் வீட்டுலே வ வளர்ற தக்காளி கூட அதே மாரிதா மா இருக்கு இத்தனைக்கு நம்ப எந் த ஒரு மருந்து அடிக்கர்தில்ல ஆனா அது ஏ அப்டி வருதுன்னு தா தெர்ல
ம் வெத அப்டி வருது உப்ளி எல்லா கூட செய் வீங்களா நீங்க
என்னாம்மா
களி களி எல்லா செய்வீங்களா
களி கம்பல்சரி நைட்ல களி இல்லன்னா சப் பாத்தி இந்த சாதோ டிஃபன்னு நா அதெல்லா எ ப்பயோ ஒரு டைம் தா முடியாத பட்சத்துல தா ஆ மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்ட்டு எல்லாருமே சாப்ட்டுருப்பாங்க கலி புதினா சட்னி அரச்சிருவாங்க அதுக்கப்ரோ பத்தீங்ன்னா கலி சட்னி இந்த மாரிதா அ சட்னி ஆமா அதுக்கப்ரோ அம்மா ஒண்ணு செய்வாங்க இந்த மாப்புள்ள குழம்புன்னு பருப்பரசிக்கு பருப்பல்லா அரச்‌ ச்சி அதுல முருங்க எலய போட்டு அந்தமாரி ஒரு கொழம்பு வப்பாங்க செமியா இருக்கு அந்த களிக்கு அதுக்கு
அந்த மாரி குழம்புங்க எதுன்னா சொல்லுங்க எனக்கு
கொலம்பு யால் கண்டிப்பா அதோடைய அதுக்கு என்னென்ன போட்ணுனு கேட்டுட்டு இல்லமா இந்த வடைக்கி அரிக்கீறிங்களா வடைக்கி கல்ல பருப்பு அ கல்ல பருப்பு அதுக்கப்புரோ பத் த்திங்னா இஞ்சி பூண்டு
ம்
ஆ அப்பரோ மெளகா கொஞ்சோண்டு சீரகோ பட்ட அ ஓ ஒரு நாலு பட்ட ஒரு லவங்கோ போட்டு அரைச்சிக்கங்க அரச்சிட்டு வதாலி கெட் அதுக்கு வங்காயமு ஒரு தக்காளியு போட்டு ஒரே ஒரு தக்காளி போது வ வதக்கிக்கங்க வங்காயோ போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு முருங்க எல ஒரு கைப்புடி அளவு போட்டு அதையு வதக்கிட்டு இப்போ இந்த அரச்சிக்கிறீங்ல்லிங் எல்லா வட பதத்துக்கு
ம்
ம் அந்த பருப்ப எடுத்து கொட்டி தண்ணி ஊத்தி தா கொதிக்க விட்டு எறக்கனீங்னா ரெடி
ம் ஹ்ம் மாப்புள்ள இது கொழம்பு அது ம் ஹூ களிக்கு
களிக்கு
பாரு ம்
செஞ்சு பாருங்க அவ்ளோ அருமையா இருக்கு அ சப்பாத்திக்கு சாப்பல்லா அதுக்கு அப்ரோ பா த்தீங்கா அதுல்யே கொஞ்சோண்டு தேங்கா அரைச்சு ஊத்துனீங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பல்லா இல்ல நீங்க தேங்கா அரச்சு ஊத்தணுன்னா கொஞ்சோண்டு அ அதுல கொஞ்சோமா புளி போ உங்களுக்கு புளி ஊத்திக்கணுன்தா புளி ஊத்திக்லா இல்ல தக்காளி ஒரு ரெண்டு எக்ஸ் ஸ்ட்டா போட்டு கொஞ்சோ புளிப்பா செஞ்சுக்கலா- அ இதுவே நீங்க தேங்கா அர்ச்சு ஊத்றதாருந்தா களியு மீடியமா இருக்கணு ஆ புளிய ஊத்தக்குடாது
ம்
அந்த மாரி செய்ங்க சப்பாத்திக்கி இட்லிக்கி அது நல்லாருக்கு இது வந்து கழிக்கு நல்லாருக்கு அ குருமா கொழம்பு செய்றதுன்னா பாத்தீங்ன்னா முருங்க எலல்லா போடக்குடாது
ம் இதுங்க மட்டு அ பருப்பு இந்த வெங்காயோ தக்காளி எல்லா போட்டு மட்டு செய்ணு
ச்சைணா
ம் ம் சேரி சேரி அப்டித்தா செஞ்சு பாக்கே இது ரொட்டில்லா செய்வீங் ல கேழ்வரகு மாவு இந்த ரொட்டி
க கேழ்வரகு மாவு அதுக்கப்பறோ கம்பெல்லா சேத்து அரச்சு வச்சு போ அதில பாத்தீங்கனா மெல்லுகு சீரகோ காஞ்ச மொளகா
ம்
அதெல்லா போட்டு அரச்சி எடுத்துட்டு தந்துருவாங்க இதே மாரிதா வெங்காயமு ஆ இப்ப நல்ல ம் கொ கருவப்பில்ல ஓ ஒரு கைப்புடி அளவு வெந்தய கீர இருந்தா வெந்தய கீர போடுவோ இல்லனா முருங்க கீரய போட்டு அ நல்லா வதக்கிட்டு அத கொட்டி பெசஞ்சு தட்டி குடுத்துருவாங்க அட மாரி
ஓ ஹோ நல்லாருக்கு
நல்லாருக்கு
அந்த மாதிரிதா சாப்பிணு பசங்களு
ம் ஐ இல்லயே எங்க வீட்ல ம் எங்க வீட்ல பிள்ளைங்களா அந்த மாரியே நல்லா சாப்டுப்பாங்க
ம் ஹும் அதுக்கெல்லா சட்னி
சட்னி இருந்தா தக்காளி சட்னி அரைப்போ அ முடிஞ்சாதா செய்வோ இல்லனா அப்டியே இருந்ததா தக்காளி சட்
விருந்து கூட எல்லா நல்லா இருக்கு வெங்காயோ கொத்தமல்லி எல்லா போடுறதுனால நல்லாதா இருக்கு
நல்லாதாருக்கு
அதுக்கு வேர்கடல சட்னி ம் பண்ணா நல்லாருக்கு தக்காளி சட்னியு நல்லாருக்கு ம்
தக்காளி சட்னி தா அரைப்போ வேர்கடல சட்னி அதுக்கெலா அரைக்கிறதுதில்ல தக்காளிக்கு மட்டுந்தா அது
ம் ஹும் நாங்க களிக்கு இந்த ரொட்டிக்கு கேழ்மாவு தீக்கந்தா தா செய்வோ நா கழுகாக் கொட்டை பொடி போடுவோ நாங்க ரொட்டிக்கு கழுகா கொட்ட காஞ்ச மொளகா பூண்டு வறுத்துட்டு அந்தப் பொடி இந்த கேழ்வரகு மாவுல போட்டு மா வெங்காயோ முருங்கக்கீர எல்லா போட்டு ரொட்டி எண்ணெலேயு பூரி மாரி வுட்டு எடுத்துருவோ இல்ல தவா மேல போட்டு ஸ் எடுத்துருவோ
எடுத்துடுவோ அப்போ நானு செஞ்சு பாக்குறே அந்த